ஆம்
என்ன பண்ற இவ்வுளோ கால போன் பண்ற நா இப்பதா ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன்
ம் அப்டியா நானு இப்பதா யோகா கிளாஸ் எல்லா போயிட்டு வந்தே சும்மாதா இப்பதா யோகா கிளாஸ் போயிட்டு இப்பதா வீட்டுக்கு வந்தே சரி அதா ஞாபகமா இருந்தது நீயும் ஜிம் போயிருப்பல்ல சரி அதா கால் பண்ணலான்ட்டு பண்ண
யோகா கிளாஸ் போறி நீ எப்ப சொல்லவே இல்ல
இப்தா ஒரு மாச ஆகுது போய் அதுவே வெறுப்பா இருக்கு ஏடா போறோன்னு இருக்கு எனக்கே
ஏ நா இப்ப ஜிம்மு கூப்பிட்டதுக்கே நீ வரல இப்ப யோகா என்கிட்ட சொல்லாமகொல்லாம போயிட்டியே ஏ போர் அடிக்குத ஏ யோகான போர் அடிக்குது கஷ்டமா இருக்கா
ஆமா ஒரு ஃபஸ்ட்டு ஒ ரு ஒன் வீக் போனே ஏதோ ஓகேவா இருந்து அது அலாரலா எல்லா வெச்சு அதெல்லா கரெக்டா ஒரு அஞ்சர மணி கால எழுந்து கிளம்புனு போய் பாத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு மெடிடேஷன் தா பரவாயில்ல நார்மலா எக்சசைஸ் மாரியே பண்ண சொல்றாங்க ஹலோ அது எனக்கு இதுவாக மாட்டுது
பன் அது பிராக்டிஸ் பண்ண பண்ண தா வரும் கொஞ்சம் ஸ்டாட் ஸ்டாடிங்கள அப்டிதா இருக்கும் மெடிடேஷ உட்காந்தே பண்ணவ சும்மா இதெல்லா கொஞ்ச உடம்புலா வளர்ச்சி இழச்சி பண்ணனு அதுலன அதுக்கு பிராக்டிஸ் ஆக ஆ தா உனக்கு வந்து ப்ளெக்சிபிளாக இருக்கும் உ வழியில்லா இருக்காது இப்பதா ஒரு மாச தா போனியா
ஆமா இப்பதா அதுதா உண்ம போல
ஒழுங்கா நீ போல ஆ அதுலயே ஒழுங்கா போலன்னு வச்சுக்க அப்டிதா இருக்கும் நீ கொஞ்ச ரெகுலராக போனும் கொஞ்ச அதுக்கேத்த மாரி ஃபுட்டு எல்லா கூட ஃபாலோ பண்ணனு எதுவா இருந்த மாரி இந்த எ்சஸசைஸ் யோகா மெட்டிஷன கூட கொஞ்ச ஃபுட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே புட்டு கரக்டா ஃபாலோ பண்ண அப்பிடின தா நீ பண்ற அந்த எந்த ஒரு எக்சசைஸா அதெல்லாம் வச்சினா கரெக்டா வரு
அப்டிதா போல ஆனா நீ கால எழுந்து போறதுலா உனக்கு சோம்பேறி தனமா இருக்கா தா போயிடுவியா கரெக்டா ஜிம்முக்
அதுக்கு முன்னாடி அப்பிடிதா இருந்துச்சு ஆனா போனுமே போய் தா ஆகணு அப்டின்ற மாரி ஒரு இது வந்துருச்சு அது பிராக்டிஸ் ஆகிடு ஏன்னா இப்போ எல்லாரு வருவாங்க கூப்பிடுவாங்க ஒரு ஹரிபரியா போற மாதிரி இருக்கு ஐயோ கூப்ற்ற போறாங்க அப்பிடின்னு நம்ம ஃபீஸ் வேற கட்றல்ல நறைய காசு இப்போ அமொவுண்ட் இது என்ன பண்றது
போல ஆனா அங்க நீ பீஸ் எல்லா நீ கட்டிட்டு போறல இப்ப அது ஒரு கிளாஸ்னா நீ எத்தன மாசம் போவோம் ஒரு மூணு மாச போவியா
தெரியல நா நா இப்ப போயிட்டு இருக்கே ஒரு ரெண்டு மாச போயினு இருந்தே இப்ப இப்ப தெரும்ல இப்ப இந்த மாச நின்னாலு நின்றுஎனக்கு ஏன்னா லீவ் ல இருக்கல்ல பசங்கள் எல்லா அதனால அடுத்த மாச போலா அப்பிடின்னு பிளான் பண்ணிருக்கே இப்ப கொஞ்ச ரெகுலரா போக முடியல இந்த மாச நானு ரெகுலரா போல ரெகுலரா போலன்னா கொஞ்ச ஒருஒர்க் உடம்புலா ஒரு மாரி ஆயிடுது
அது எப்பிடி டைமிங் எல்லா எப்பிடி உனக்கு ஜிம் கிளாஸ் எல்லாம்
அது வந்து பன்னெண்டு மணி வரைக்கு நம்ப எந்த இது டைமிங் வேனா போய்கலாம் திரும்ப ஈவினிங் ஈவி்னிங் ஃபைவ் தேர்டி டூ எயிட் வரைக்கு கூட இருக்கு போயிக்கலா நா எப்போ மார்னிங் முடியலன்னா ஈவினிங் போவே ஈவினிங் முடியல மார்னிங் போவே மாத்திப்ப அந்த மாரி போயிக்கலாம்
ஆனா யோகா கிளாஸ் அப்பிடி எல்லா இல்ல அஞ்சர மணி கால்ல போறோம்ல போயிட்டு எட்டரை மணிக்கு வந்துடலா டைமிங் பரவால்ல ஆனா இப்ப பரவால்ல எனக்கு அந்த யோகா கிளாஸ் போனா அந்த கோவோல்லா வராம கொஞ்ச இருக்குதா அது கொஞ்சோ ப்ரசன்டேஷனா எனக்கு தோணுது அதனாலதா
அதா எல்லாத்துலயு ஒரு பெனிஃபிட் இருக்குது நீ கொஞ்ச கஷ்டப்பட்டு போனேன்னா அதுக்கப்புறம் பிராக்டிஸ் ஆயிரு உனக்கு ஐயோ கண்டிப்பா போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடு நீ ஒரு மாசம்தா போனனால உனக்கு அதோட பத்தி தெரியல ரெகுலரா போனீனா கொஞ்சம் வந்துரு உம் நம்மள அந்த சோம்பேறி ஒர்க் அவுட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோ டயட்ட பத்தியு சொ ல்லுவாங்க நா டயட் ரொம்ப பெருசா ஃபாலோ பண்றதில்ல ஏன்னா பசங்க வெச்சிட்டு அப்டி அப்டியே சாப்ட்ருவே கொஞ்சோ டயட்லா ஃபாலோ பண்றதில்ல அங்க ஒர்க்அவுட்லா பண்ணுவே வெய்ட்லா லிஃப்ட் பண்ணுவே எனக்கு என்னென்னா கால் நா ஏன் போறேன் அப்டின்னா கால்ல வந்து நரம்பு சுற்றுன அந்த பிரச்சன இருக்கு கொஞ்ச கால்வலி தாங்க முடியல அதனால போறே அதுல இருந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு க்கு ரிலீஃபா இருக்கு
ஆஹ் அதா நீ வீட்லயே நீ என்ன பண்றனா பிரீத்தி்ங் எக்ஸசைஸ் மாரி ட்ரை பண்லா அதெல்லா எந்த இதுவு வராது உனக்
ம் ஆமா ஆமா நரம்புக்கெல்லா வந்து மெடிேஷன் அந்த பிரீ்த்னெஸ் சொன்ன மாதிரி பிரீத்திங் எக்ஸைஸ்லா பண்ணா நல்லாருக்கும் நானும் பாத்தே ஆனா வீட்ல நேர இல்லன்றதுனாலதா நம்ம ஐயோ இப்ப போயிடு காசு கட்டிருக்கோ நம்ம போகணு கூப்டுறாங்களே அப்ப வந்து எனக்கு ஒருத்தங்க வந்து கூப்ட் ட்டு போவாங்க இங்க பிக்கப் பண்ணுவாங்க அவங்க வந்துருவாங்க நம்ப யாராவது பின்னாடி இருந்து தொரத்திட்டே இருக்னு புடிச்சு தள்ளிட்டே இருந்தாதா நம்மல்லாம் போவோ இப்ப வீட்லயே இருந்து அப்புறம் பண்ணிக்கலா அப்புறம் பண்ணிக்கலாம் நம்ம தூங்கலா கொஞ்ச நேர இல்ல சாப்படலா சமைக்கலா அப்டின்னு வேல செய் வேலைல அப்டியே கரெக்டா போயிரு பண்ண மாட்டோ இது இந்த ஒன்னுல்ல இந்த இது இந்த எக்சசைஸ் கூட நா யூடியூப்லயே போட்றாங்க பாத்து கூட நம்ம பண்லா ஆனா நம்ப பண்ண மாட்டோ அதுக்காகதா அங்க
அதுதா நம்பளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம பாட்டுனு வீடியோ வச்சோமா வெச் ச்சிட்டு நம்ப வீட்லயே வேணாலு ஒர்க் அவுட் பண்ணிக்கலா
இல்ல பண்ண முடியாதுன்னு நா சொல்ல வரல நா பண்ண மாட்டோ நீ அப்டி சொல்றல்ல நீ ஒரு நாள் ட்ரை பண்ணி பாரு ரெண்டு நாள்தா பண்ணுவ மூணாவது நாள் பண்ண மாட்ட அப்புறம் பண்ணிக்கலா அப்டின்னு சோம்பேறித்தனோ ஃபோன் எடுப்ப ஃபோன்ல வேற எதனா வந்துரு அப்டியே ஸ்க்ரால் பண்ட்டே போயிருவே ஆனா அங்க போனா அவங்க கூப் ப்பிடுவாங்க நம்பள கால் பண்ணுவாங்க ஏன் வரலன்னு கேப்பாங்க ஃபீஸ் கட்றோ அதுக்காக போவோ இன்னொருத்தவங்க நம்பளுக்கு கூட நாலு பேர் கூட சேந்து பண்ணும் போது நம்ளு இன்ட்ரெஸ்ட்டா அப்டியே பண்ணுவோ அவங்க பண்றாங்க நம்ம பண்றோ அந்த மாரிதா நா இப்ப போயிட்ருக்கே இப்ப
இப்ப வீட்ல ரொம்ப வேல அதிகமா இருக்கா உனக் க்கு
அதிகமா இருக்கு அதனால நின்னுட்டு இருந்தாலு கால் ரொம்ப வலிக்குது அதனாலதா நா போனே
சேரி சேரி ஏன் கூட வேண்ணா பேசாம யோகா கிளாஸ் வந்தர்றயா அந்த டைமிங் உனக்கு கரெக்டாதான இருக்கும்
அது ரொம்ப சீக்கிரோ இல்ல நீ போற டைமு நா வந்து இப்ப நைன் ஓ கிளாக் மேலதா போவே பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போவே முடியலன்னா ஈவினிங் போவே யோகா வந்து எனக்கு செட் ஆகாது ரொம்ப சீக்கிரமா போ
அது வேற அந்த க்ரௌடா வேற இருக்கும்ல அது கொஞ்ச செட் ஆவாதுன்னு நெனைக் க்கிறே உனக்கு ரொம்ப க்ரௌடு அதிகமா வேற இருக் ப்பாங்க ஸ்டூடண்ட் பசங்க இந்த ஆஃபீஸ் போற பசங்க எல்லாமே அங்க வந்
காலைல வந்துருவாங்க ஆஹ் இல்ல இல்ல எனக் வந்து இந்த டைமிங் ஃபர்ஸ்ட்டு செட் ஆகாது அதுவு இல்லாம எனக்கு இந்த பிரச்சனைக்கு அந்த யோகா செட் ஆகுமானு தெர்ல இது வந்து ஒர்க் அவுட் ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணுவோ நல்லா எல்லா காலுக்கு இடுப்புக்கு வயித்துக்கு எல்லாத்துக்குமே எகஸசைஸ் கொடுப்பாங்க அப்போ க் என்ன ஆவு ஃபுல் பாடிய வந்து ஒர்க் அவுட் பண்றோம்ல அதுல வந்து எனக்கு அந்த கால் லெக் அந்த பெயின்லா இல்ல
ஆனா நீ நீ போறல உனக்கு நைட்டான அந்த பாடி பெயின்லாம் எதுவுமே வராது
ஸ்டார்ட்டிங்கில வந்துச்சு இல்ல இல்ல ஸ்டார்டிங்கில செம வலி நடக்க முடியல உட்கார முடியல அவ்வளவு ரொம்ப மோசமா இருந்தது ஒரு ரெண்டு வாரம் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் நின்றுலாமேன்னு கூட நெனைச்சிட்டேன் அதுக்கப்புறம் இல்ல இல்ல அப்படிதான் இருக்கும் அப்படின்னாங்க அப்புறம் சரி போயிட்டேன் அப்புறம் சரியா போயிடுச்சு இப்ப வந்து டயர்டா வந்து இருக்காது நம்ம அதுக்க ஏத்த மாதிரி ஃபுட்டு புரோட்டீன் எல்லாம் எடுத்துக்குணும் முட்டையும் பால் இந்த மாரி கொஞ்சம் உம் பருப்புல்லாம் சாப்பிடுணும் ஆமாம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அந் நல்லாவே குறைஞ்சிச்சுறேன் எனக்கு இர்ரெகுலரா போனே நானு பர்ஃபெக்டாவே நான் போல சரியாவே போல ரெண்டு மாசத்துலேயே வந்து மூணு கிலோ கொரஞ்சினா பாத்துக்கியே எனக்கே ஆச்சிரியமா இருந்தது
நம்ம ஜிம்முக்கு போறதும் இல்லாம நம்மளுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியோ
அதுதான் முக்கியம் அது எனக்கு வந்து கொஞ்சம் இல்ல லேட் கா தூங்குறது சீக்கிரமா எந்திருக்கிறதா அதெல்லாம் கரெக்டா பா ஃலோ பண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்க என்னால முடியல ரைஸ் வந்து எடுத்துக்கவே கூடாதுன்றாங்க நான் அததான் எடுத்துக்கிறேன்
நீ ரொம்ப எண்ணெய் பொருள் எல்லாம் சாப்புடாத அத கொஞ்சம் கண்
உம் அது நான் மோஸ்ட்லி வெளில்ல வாங்க மாட் எனக்கு என்னான ரைஸ் கொஞ்சம் அதிகமா மத்தியானம் ஒருவேளதான் எடுபோம் அதே கொஞ்சம் அதிகமா சாப்டுற மாதிரிக்கு அது மீந்துருச்சு நா நைட்ல சாப்டுவோம் இல்ல நைட்டு மீந்துச்சுன நா காலையில சாப்புடுவோம் நம்பலனா
அந்த மாதிரி அவுச்சு அந்த மாரி ஏதா சாப்பி கலங்கு அந்த மாரி அதுதான் கொஞ்சம் பசியில்லாம இது பண்ணுமா சாப்பாட சாப்பாடு சாப்பிட்ட தான் நமளுக்கு பசி அடங்கும் அதை விட நீ இதெல்லாம் சாப்பிட்டு பத்த வச்சுக்கோ கொஞ்சம் இதுவா இருக்கும் உனக்கே சுண்டலு இந்த கலங்கு இதெல்லாம்
ஆமா இதானே இப்ப எனக்கு மட்டும் நம்ம தனியா செஞ்சு சாப்புடுணுமே அந் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு பசங்களுக்கு எப்பயும் செய்போது ஸ்நாக்ஸ் செய்யும்போது சாப்புடுவேன் அப்டியே இந்த சாதம் மீந்துடுதுதே நான் சாப்புடுவேன் நா கண்ரோல் பண்ண
அதே மாரி மதியானம் வெடிச்ச சாப் அப்பெல்லாம் நைட்லாம் சாப்பிடாத அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு
உம் ஆமா ஆமா என்ன பண்றது நம்ம கஷ்டப்பட்டு குடிக்க மாட்டேன் இப்ப கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் சொல்றாங்க பிளாக் டீ குடுங்க இந்த கிரீன் டீ குடிங்க பிளாக் டீ குடிங்க எப்பயாச்சும் குடிங்க பால் ஊத்தி அப்படின்றாங்க என்னால கொஞ்சம் கண்ரோல் பண்ண முடியல அதெல்லாம் நெறைய விஷயம் நா வந்து அவாய்ட் பண்ணனும்
சேரி சேரி நீ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிகோ ஆனா உனக்கு ஜிம் கிளாஸ்ல எல்லாம் மியூசிக்லாம் போடுவாங்கல்ல
ஆஹஹஹஹ தனியா அம்மா சும்மா அப்படியே பண்ணிட்டு இருப்போம் அப்படின்றதுகாக சாங்ஸ் போடுவாங்க அதுக்கேத்த மாதிரி நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம் நல்லா இருக்கும்
ஆனா மியூசிக் இருந்தாதான் நம்மளுக்கு அந்த ரிலாக்ஸா ஒரு பீஃலே தரும் அதுதான் மெயினு
ஏன் ஏசி தான் போடுவாங்க ஸ்வெட் ஆகணும் அது ஏசி போட்டு ஸ்வெட்டர் ஆகு எங்களுக்கு புரியுதா அப்போ போடலனு வச்சுக்கோ இந்த அடி அடிக்கிற வெயிலுக்கு நான் ஏன் ஏசி போடுறீங்க அப்புடனு ஆஃப் பண்ணுங்கன்ன ஆஃப் பண்ணி பாத்தா பண்ணவே முடியல அப்பிடி ஒரு ஸ்வெட்டிங் ஆகுது இதுக்கு முன்னாடியே அப்படிதான் இருந்தது
ஆனா இந்த மியூசிக் போடுலன்னா நம்ம பண்ணவே முடியாதுல்லாம் ஒர்க் அவுட் அது ஒரு நா ஒரு என்ஜாய்மெண்டா இருக்காது அது ஏதோ
ஆமா உம் ஆமா அதுக்கப்றோ ஒரு நாளு விமன்ஸ் டேக் க்கு கூட ஸ்பெஷல் இது பண்ணாங்க காம்படிஷன் மாரி வெச்சாங்க ஒரு ஒரு ஒர்க் அவுட்ல நானு வந்து நல்லா பண்ணே உம் நல்லா பண்ணே அ மூணு
ப்ரைஸ்லா குடுத்தாங்களா உனக்கு
ஒண்ணுத்துல இது மொத்தமா ஓவரால பா ப்பாங்க எல்லாமே கன்டினியூவா நம்ம பண்ணணோ ஒரு ஒரு நிமிஷோ ஒவ்வொரு ஒர்க்கவுட்டோ கண்டினியூ யார் பெஸ்ட்டா பண்ணுறாங்களோ அப்டின்றதுல மூணு பேர் வந்தாங்க அவங்கலா வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கவங்க கொஞ்சோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்குலா நா இப்போதா புதுசா போறே அதனால எனக் கொஞ்சோ வர்ல ஒன்னுத்துல மட்டுந்தா ஒழுங்கா பண்ணே எல்லாத்துலயு யார் பண்றாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் குடுத்தாங்க ஒரு மூணு ப்ரைஸ் குடுத்தாங்க
ஆனா இந்த மூணு ப்ரைஸ் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகெண்ட் ப்ரைஸ் அந்த மாரி இருக்கு அதுல வந்து ஃபர்ஸ்டா குடுக்குறவன எந்த மாரி ப்ரைஸ்லா குடுப்பாங்க நல்லா ஒர்க் அவுட் பண்றவங்க மாரியிருந்தா குடுப்பாங்களா
ஆமா அதுல யாரு வந்து கரெக்ட் டைமுக்கு சின்ன ஷார்ட்டா முடிக்குறாங்க அப்டின்றதுல பாத்தாங்க கொஞ்சோ கொஞ்சோ பாயிண்ட்ஸ் கம்மி ஆகுல்ல டைமிங் அதுக்கு ஏத்தா மாரி ஃபஸ்ட் செகெண்ட் தேர்டுன்னு குடுத்தாங்க பட் ப்ரைஸெல்லா பாத்தீங்கன்னா சேமா ட்ராபிதா குடுத்தாங்க எல்லாரு லேடிஸ் இல்ல நா போறது
ஆனா மோஸ்ட்டா இந்த வாக்கிங்லா போவியா நீ கால்ல
அதுதா போ முடியலன்னுதா நா ஜிம்முக்கு போறே இது எனுக்கால முடியல என்னால நா டேரக்டா ஜிம்முக்கே போயிறே ஸ்ட்ரைட்டா ஜிம்முக்கு போயிறே அவ்ளதா அங்கதா பண்றோல்ல ஆமா
அது நம்மளுக்கு செட் ஆவாது கால்ல எம்பு வாக்கிங்கு போயிட்டு இதுவு போ முடியாதுதா செரி நாளைக்கி நீ ஜிம்முக்கு போகணுல காலைல கெளம்பனுல நீ
ஆமா ஆமா கெளம்பணு கெளம்பணு நீ வேற சீக்றோ ஏஞ்ச்சுக்கணு போலருக்கு தூங்கு போயிட்டு
சேரி சேரி சேரி பாய் பாய் நாளைக்கு பாக்கலா பாய் பாய்